ஆ மா கேக்குதுங்ளா
கங்க ஏங்க கட் ஆய்டுச்சி
ஆமாங்க அது அப்டிதாங்க கொ டவர் பிரச்சனைங்க அப்டி இப்டி போய்ட்டு போய்ட்டு வருங்க பேசுங்க இப்ப ஒன்னு பிரச்சன ஆ சாப்ட்டங்க நீங்க என்ன பண்ணுக்குறீங்க
இந்தவ துணி எல்லா மடிச்சி வச்சுக்கிட்ருக்கேங்க சேரி
சரி இந்த கல்யாணோன் சொன்னீங்ளே எப்
அ இருவத்தஞ்சுங்க அதுக்கு போயிட்ருக்குதுங்க வ வேல போய்ட்ருக் இது எல்லா டிரெஸ்ஸு தச்சிட்ருக்க
ஆ அதா எப்டி போய்ட்ருக்குன் கேக்கற்
நா ரொம்போ பிஸியா இருக்கேங்க ரொம்போ பிஸியா இருக்கேங்க அது வந்து இப்ப கடஸ் சி கல்யாணமா ரொம்ப கொண்டாட்டத்தோட எல்லாரோட இதுவு அதுல பெரிய எதிர்பார்ப்பு எப்ப கல்யாணம் கொஞ்சோ லேட்டா வேற இவரு பண்ணிகிட் ரா அது வேற ரொம்போ கடுப்பாய் கோயில்ல வைக்கணு அப்டின் சொல்ட்டு எங்க மாமியாரு ரொம்ப வேண்டுதல் வேண்டிக்கிட்டு முருகர் கோயில்ல வைக்கணு சொல்லிட்டு
ம்
இப்ப எல்லா அதுக்கு ரெடியாய்ட்ருக்கோங்க அவுங்ளுக் கல்யாணமோ இல்லையோ நாங்க புது டிரெஸ் டிரெஸ் அதெல்லா வாங்கற்துல ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கு
சேரிங்க செரிங்க என்ன பழனியா திருச்செந்தூரா
இது இது வந்து அந்த என்ன ஊருங்க அது
ஆ ஆ ஆ
ஒரு முருகர் கோயில்லு அதவ் பேரு மற மறந்துர் டங்க அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பழைய முருகர் கோயில் அது அங்க போறோ
ஓகே ஓகே ஓகே ஓ அங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க உங்க மாமியாரா அங்க பேசுறதுக்கு ஓகே ஓகே ஓகே ம் ம் ம்
காக எல்லாரு நாங்க தடபுடலா ரெடி ஆய்ட்ருக்கோ ஒன்னா எங்ளுக்கு கோயிலுக் போற்துன்னா ரொம்பா புடிக்குங்க எப்பியு வாரத்துல ஒரு நாள் ஆ அந்த முருகர் கோயில்னாவே எனக் க்கு ரொம்ப ஆசதா அதுவு இப்ப இந்த கல்யாணோ வேற அங்க ஃபிக்ஸ் ஆய்டுச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள்க்கு சரி எப்டியாவ்து அங்க போய் செ இது பண்ணனு கோயிலுக்கு போணுன்றது ரொம்ப பிளானிங்காதா இர்ந்தது இப்ப வந்து இப்ப கல்யாணோ வைக்கவு வே எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு ஓகே எ எல்லாரு ஒரே இதுல டிராவல் பண்ணிட்டு ஃபேம்லியோட கெட் டுகெதர் மாதிரி இது நல்ல ஜாலியா இருக் கோங்க
சேர் சேர் சேரி உங்க ஃபேம்லி பாத்தாவே ரொம்ப ஹாப்பியா இருக்குற மாரி இருக்குது எல்லாருமே ஜாலியா இர்க்குறீங்க நல்லா ஆ பாத்த பாத்த எல்லா நல்லா இருக்காங்க
பசுங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா பழகுவாங்க
ஆ ஆ சூப் பர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க கல்யாண்த்துக்கு என்னென்ன இப்ப என்ன சாரீ கட்லான் ஐடியால இரு
பட்டுப்பவா ரெண்டு பட்டு புடவ வாங்கிருக்கங்க ஒரு பிளவ்ஸு த தச்சிட்ட அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிர்ந்த அப்ப அங்க தச்சிட்டா கொஞ்சோ தீ சீப்பா தெப்பாங்க அங்க வேலூர் சைடு இங்க வந்துட்டு கொஞ்சோ காஸ்ட்லிங்க சென்னை இல்லையா
ம்
அதனால கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்கு பரவால குடு த்துதா அவன தெச்சிதா போனு அப்படின்றது னால குடுத்துட்டு வந்துட்ட ம்
செரிங்க போடுங்க நல்லா கலக்குங்க அது ஜுவல்ஸ் எல்லா ரெடி பண்ட்டிங்களா
க்கு மேட்சிங்கா வளையல் வாங்கிட்டே அதுக்கு மேட்சிங்கா செட்டு வாங்கிட்டே எல்லா கா மேட்ச் மேட்ச்சா வாங்கிட்டே இப்ப ரெண்டு பொண் கொழந்தைங்க வெறயா அவங்களுக்கு பாவாட சட்ட வாங்கிட்டே பாபி எனக்கு ரொம்ப ஆச அந்த மாரி ஒரு பொண் கொழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி பாக்கணுன்னு ஆம்மா
பால் செட்டு எனக்கு வந்து ஆ ஆம்பள பசங்க ரெண்டு பேருமே அது தா கொஞ்சோ கஷ்டோ ம் பொட்ட பசங்கனா நீங்க பாத்துக்குற ஆமாங்க மருமக வர மருமக எப்டின்னே தெர்லீங்களே நம்ப சந்தோஷமா வெச்சுக்கணுன்னு தா நாம நெனைக்கிறோ
நம்ப நல்லதே நெனைப்போ உடுங்க நல்லதா இருக்கோ ம் நல்லா புள்ளைங்ளுக்கு வந்து எனக் ரொம்ப ஆசங்க பொன் குழந்தைங்களுக்கு டிரெஸ் பண்ணி பாக்குனுன் சொல்லிட்டு சோ புள்ளைங்ளுக்கு அழகா கலர் ல்லா வாங்கியாச்சு பட்டு பாவாட சட்ட வாங்கிட்ட பெரிய பொண்ணுக்கு சின்ன கொழந்தைக்கு தா கெடைக்கில இந்த வாரோ போயிடுவ இந்த வாரோ க கடைக்கு போய் வாங்கிர்வ நாளைக்கு போலான்டுருக்கோ இன்னிக்கி அவுங்க பத்திரிக்க வெக்க வெளிய போயிருக்காரு எங்க வீட்டுக்காரு இன்னிக்கு வந்து கொஞ்ச ஃப்ரீ நானு சேரி அதுனால வீடெல்லா கொஞ்ச ரெடி பண்ணிடலானு மடிச்சு வெச்சுட்டு கிளீன் பண்ணிக்கிட்டுருக்கே அ நாளைக்கு கடைக்கு போயிட்டு எல்லா வாங்கிடுனுங்க பா கொழந்தைங்ளுக்கு ட்ரெஸ் சு இன்னு இங்க வரா ரிசப்ஷனுக்கு ஒரு டிரஸ் வாங்கணு கல்யாண்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணு ஜாலி தாங்க
இன்னு விருந்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எங்க வீட்டுக்காரு பாவங்க
வீட்டுக்காரல்லா பாவ இல்லங்க அவர் ஜாலியாதாங் கராங்க நீங்கலு ஒரு பக்க ஜாலியதா பசங்க தாங்க பாவோ நீங்க ஜ நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தாரு
அ அ
பரவாயில்லைங்க செட் செட்டா போடுங்க ஃபோட்டோஸ் எல்லா அனுப்புங்க பாக்கற ஒரு அஞ்சு நிமிஷங்க கூப்பற ஆ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சூப்பருங்க சூப் பருங்க வெரி குட்ங்க என்னாதாங்க இருந்தாலு அந்த ட்ரெடிஷனல்லா சேரி கற்ற அள
அழகுங்க இந்த தமிழ்நாட் அழகிய வந்து அந்த பட்டு புடவ அந்த மல்லிப்பூ அந்த நக போட்டு நின்னாலே நம்ம ஊரு பொண்ணுங்க அழகே அழகு தாங்க
ஆமாங்க என்ன தா மாடல் ட்ரெஸ் எவ்ளோனா வர்டுங்க அ மா டல் ட்ரெஸ் எவ்ளோனா வர்ட்டுங்க ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு அழகான ஒருனா ஒரு பட்டு சாரில தாங்க இருக்கு ஒரு பட்
பட்டுப்புடவ கட் ட்னாலே வேற எதுமே தேவ இல்லங்க நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு அந்த அழகு மொகத் துல அழகா தெரியு பட்டு பொடவ அந்த மல்லி பூங்க அடுச்சுக்கவே முடியாது ம்
செம்ம டிரஸ் பண்ணுவாங்க நெஜமாதா அழகா இருப்பாங் வ எங்க அக்கா கூ நல்லா ட்ரெஸ் பண்ண சாரீல்லா சூப்பரா வப்பாங்க நல்லதா பண்ணுவாங்க எங்க தங்கச்சியு நல்லா கட்டுவா எதுனா ஒரு ப்ளவுஸ் எடுத்து கட்டிக்குவா சாரீ கட்டிக்குவா ஆனா மேச் பண்ணிடுவா ஒரு பிளவுஸ் மேட்சுக் மேச்சாலா கட்ட மாட்டா எதுனா ஒரு பிளவுஸ் எடுதுப்பா ஆ சின்ன தங்கச்சி தாங்க வீட்டுக்கு வருவாங்கோ சாரீ கேப் ப்பா எந்து பிளவுஸ் செட் ஆவுலேனா எதுனா ச எதுனா ஒரு கலர் அவளுக்கு செட் ஆச்சுனா அது வச்சுக்குவா பொடவ அதுக்கேத்த மாரி சும்மா அ மே சான்ன கூட கட்டிருப்பா அதுலேயே பட அதுலேயே இருக்கணு
ம் சில பேருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க நீ இப்பல்லா எ யாரு இந்த பொடவ கட்டி பாக்குறீங்க யாருமே கட்றது துங்க எல்லா இந்த சுடிதார் நானே சொல்றேனே நானே மோஸ்ட்டா வந்து சாரி ரொம்ப ரேர் தா கட் ட்றது அ இப்ப எங்க வீட்டுக்கு போனுனா எப்டியாவது கட்டி ஃபோட்டோ எடுக்கணுனு ஆச படுவே ஆனா வந்து பொடவ வந்து ரொம்ப எதா அக்கேஷ்னலி இந்த மாரி மேரேஜ் பங்ஷன் வந்துச்சுன்னா கோயிலுக்கு கட்டுவே அவ்ளோதா
ம் ம் ம்
சோ அதுக்காக ரொம்போல்லா வாங்க ல்ல அதுனால பட்டுசாரி எனக்கு எடுக்கவு தெரியாதுங்க ரொம்ப அது எப்டி போய் எடுக்கறது அதுனால பொடவ பத்தி அவ்ளோவா தெரியாது ஆனா எனக்கு ரொம்ப புடிக்கு அது கட்ணுனு ம்
ம் எனக்
நீங்க எப்டி நீங்க தா டீச்சர் ஆச்சே
டெய்லி ஒரு சாரீங்க சாரீயே பத்தாது முந்னூறு பொடவ வந்தா கூட பத்தாதுங்க எனக்கு வருஷத்துக்கு இருந்தா கூட பத்தாது இந்த வெளோ அது நாங்க க்க இது குடுப்பாங்க ஸ்கூல்ல அ என்னாது அது ஆ ஆ என்னது யூனிஃபார்ம் குடுப்பாங்க அது வாரத்துல ரெண்டு நாள் தா அ மொத்த ஒரு அஞ்சு அஞ்சு நாள் வந்து இந்த சாரிய சாட்டர்டே சேத்து போ கட்டிட்பே ஃப்ரைடே சாட்டர்டே னா எல்லா பட்டுசாரில வருவாங்க சாட்டடேனா பிளாக் சாரி ஃப்ரை டேனா பட்டுசாரி மத்தது நாள்ளா சாதாசாரி அப்டினா போலா இந்த ரெண்டு நாள் வந்து செம்மையா வருவாங்க ஒரு ஒரு டீச்சரு நா கட்டி நாயித் இத்தனைக்கு அவுங்களோட கம்மியா தா கட்டிட்டு போவே ஆனா என்னதா கேப்பாங்க உப்பா இவ்ளோ அழகா இருக்குது பாரு சாரி சாரி சாரின்னு அது நம்ம என்னா சாதாரணமா கட்டினு போ
பசங்க சின்ன வயசுல கூட செரி இந்த மாரி ஒரு வேலைக்கு போனு ஏனா நல்லா அழகா பொடவ கட்டி டு எனக்கு ரொம்ப புடிக்கு அது ம்
கண்டிப்பா டீச்சர் உத்தியோகத்துல மட்டுதா வந்து நீங்க டெய்லி சாரி நல்ல அழ கான அது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுங்க கவர்மண்ட் ஸ்
இப்ப யாரும் அது ரொம்ப விரும்பி அத கட்டுறாங்களான்னு எனக்கு தெரில என் ம் என்னோட நம்ம எங்க ஜென்ரேஷன் எலாம் நம்ம ஜென்ரேஷன்லாம் சொல்ற மோஸ்ட்டா அந்த புரொபஷனல் போறாங்க அத தாண்டி வந்து பொடவனு கட்டிக்கறது வந்து இந்த மாரி ஒரு பங்சன் தா ஒரு கல்யாணம் ஒரு இது இப்ப ஒரு பங்க்ஷன் வீட்டோட பங்க்ஷனுக்கு மட்டு தா கட்டிக்கறாங்களே தவிர நம்ம அம்மாங்கல்லாம் என்ன சுடிதாரா போட்டாங்க எப்பயு சேல தா கட்டுவாங்க அழகா இருக்கும் பாக்கவே
ஆ ஆமா எங்க அம்மா கூடங்க சுடிதாரும் நல்லா இருக்கும் சேரியும் நல்லா இருக்கும் நல்லா கலரா இருப்பாங்க நா எங்க அப்பா
ஹலோ
ஆ எங்க அக்கா வந்தோனே சுடிதார மாட்டி விட்ருவா எங்க அம்மாக்கு் அழகா இருப்பாங்க எங்க எங்க அம்மா நல்ல கலரா அழகா இப்பாங்க அப்பா கலருங்க நானு எங்க நா கருப்பா தா இருப்பேன் எங்க அப்பா மாதிரி நானு எங்க ஆமா எங்க எங்க அம்மா நல்ல கலரு எங்க அக்காலா நல்ல கலரா இருப்பாங்க அதான் ஓவர் சீன் போடுவாலுங்க கலரா இருந்தாவே ஓவரா பாலுங்க அவளுக ட்ரெஸ் பண்ணிக் நம்மனா ஒர தீண்டத்தகாதவ மாதிரி பக்கோ
உ அப்டிலாம் இருக்காது நீ ஏங்க அப்டி ஓவர் காம்ப்ளெக்ஸ்ஸா இருக்கீங்க நீங்க
அப்டில்லாம் இல்லிங்க எங்க அம்மா பாருங்க ட்ரிரெஸ் பண்ணிக்கிட்டா ஆப் ஆப் அப்டி இல்ல எங்க அம்மா நெயல் பாலிஷ் வச்சா கூட அப்டி வச்சுட்டுருப்பாங்க கை அப்டி அவங்க தான் அழகுதுமே எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல் அந்த மாரி பண்ணும் என்ன பண்றது போாங்க இந்தது கலரா இருந்தா தாங்க ஓவராக்குதுங்க நானு எங்க டேடி கலர் தாங்க கறுப்பு தாங்க என்னங்க
கருப்பா இருப்பிங்களா சரி சரி நா நா கொஞ்சம் மாநிறம் அவ்ளவுதா எங்க அப்பாவு நல்ல கருப்பு அட்ட கருப்பு எங்க அப்பா எங்க அம்மா வந்து அப்டிய
அப்ரோ எல்லாருமே என்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்ட்டுக்கறீங்களேன்னனுவாங்க எங்க அப்பாவ எங்க அம்மாவ பாத்துட்டு தே எங் அப்பா அப்டிதா சொல்லாங்க ஆனா எங்க அப்பா கருப்பா இருந்தா கூட நல்லா இருப்பாரு கலையா உம் உம் இன்னா நெக்ஸ்ட் எப் ப்போ போறதா இருக்குங்க அம்மா வீட்டுக்கு நீங்க
போவங்க இப்ப லீவு பசங்களுக்கு விட்டாலே போயிடுவ அம்மா வீட்டுக்கு தா
சூப்பருங்க சூப்பருங்க நல்ல ஜாலிய என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வெகேஷன் போங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ பண்ணுங்க அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணுங்க லைஃப்
ஆமாங்க இப்லாம் வந்து வந்த மின்னெல்லாம் அம்மா நமக்கு செஞ்சு தருவாங்களான்னு பாப்போம் இப்ப அருவது வயசு தாண்டிட்டாங்களா
ஆமாங்க நம்மளு கஷ்டம்
கஷ்டமா இருக்குது இவங்கள செய்ய உட்றாங்களே அப்டின்னு சொல்ட்டு நிஜமாங்க அவங்க இன்னுமும் ஒழை க்கறாங்களா அதுதா வருத்தமா இருக்கு இன்னமும் நமக்காக செய்யறாங்க விழுந்துடிச்சுக்கிட்டு அம்மாக்கு என்ன முஞ்சது
இருப்பாங்க ஒரு நல்ல வயசுல நல்லா சம்பாதிக்கணு சும்மா பொட்ட பசங்ளா வீட்ல எல்லாருக்க கூடாது நல்லா வேலைக்கு போனனுன்னுவாங்க
அப்பாவு அப்டினாங்க நல்லா படிக்க வச்சாரு நானு ஏ எனக்கு ஒரு அண்ண நான் மட் டுதா நாங்க ரெண்டே பேரு தா
உம் உம் பரவாயில்ல பரவாயில்லங்க ரெண்டு பேரு எங்கள்து நாலு பேருங்க
அ
ரெண் நீங்க பரவாயில்ல ரெண்டு பேர் ஒரு பொண்ணுருற் பொண்ணோ அப்போ பரவாயில்ல ரெண்டு பேரும் நிறுத்திருக்கிறாங்க எங்க வீட்ல இருக்கிறதுங்கஸ் தெரிங்க அடுத்த அழைப்புல அழைக்கிறேங்க நன்றிங்க